ஹலோ கேக்குதுங்ளா
ம் கேக்குது வணக்கம் தோளி
க்கம் வணக்கம்
நல்லாருக்கீங்ளா ம் நல்லாருக்கே நீல்லாருக்கீங்ளா என்ன பண்ணீட்ருக்கீங்க
நானு நானா இப்பதா குளிச்சுட்டு வந்தே எல்லா வேலயு முடிஞ்சிருச்சு ப்டே சாப்பாடு வச்சாச்சு ஆ காலைல சாப்ட்டாச்சு வெறு தயிரு வாங்கி அப்டே சாப் க்லா அப்டீன்டு
ம் ம் ஆமா தயிரு ரொம்ப நல்லது ஒடம்புக்கு
ஏனாட் இந்த வெயில் காலத்ல அந்த கொலம் பு அந்த மாதிரில்லா புடிக்க மாட்டது ஒரு மாரி அதுவு தமா புடிக்கவே மாட் து அப்டின்றதுக்காக செரி வே அப்டே நல்லா கரச்சு குடிச்டல்லா நின்டு
ம் ம் அது ஆம இன்னு அது அதிகோ இந்த வெயில் வெயிலு சூடா இருக்கு அது இன்னு அதிகமா ஒரு சூடு அதனால உம் நீங்க வந்துட்டு ஆமா ஆ மோருவந்துட்டு மோர்வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டுமுற மூணுமுற எடுத்துக்கோங்க
அதாயிப்ப மோருகுடிப்ப அப்பப்ப என்னன்னா ரொம்ப தண்ணி தாக எடுக்குறமாரி யிருந்துச்சுன்னா உடனே கொஞ்சோண்டு தயிரபோட்டு மோர் இப்பகூட குடிஸ்டுதா வந்த ஏன்னா ரொம்ப ச்ச் நமக்கு அ என்னன்னு தெரில திடீர் திடீர்னு அப்டியே என்னமோ ஆ நாக்கெல்லா வறண்டு போனமாரி ஆயிடுது கொஞ்ச மோர்குடிச்சோ அப்டினா ம்ச் தண்ணி குடிக்கிறதுவர கொஞ்சோ அது நா கொஞ்சநேரத்துக்கு ஆஹ நல்லா இருக்கும் அதனால செரின்ட்டு அத குடிச் கொஞ்சோ பசி எடுக்காமாயு இருக்கும் நல்லா இருக்கும்
உம் ஆமா அதுல வந்துட்டு இந்த கத்தாலைன்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா பற்றாழை ஆஹ் அதுல வந்துட்டு அந்த உள்ளருக் குள்ள
ஆமா அந்த பழப்புமாரி
ஆம்மா அத வந்துட்டு அதுபோட்டு அதுல மோர் ஊத்தி உம் நல்லா அத இதுபண்ணிட்டு அது அப்றம் குடிக்கிணும் அதுவந்துட்டு வெய்யிலுக்கு ரொம்ப ஆஹ் கசக்காது மோர்லதான கலந்து குடிக்குறீங்க கசகாது
ஓ ஓ செரி செரி அவன அந்தமாரி பண்ணிபாக்குறே
ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி அது வெய்யிலுக்கு இ இத நீங்க வந்து டெய்லியு எடுத் எடுத்துக்ணு கூட இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க எடுத்துக்கிட்டா கூட போதும்
உம் செரி செரி செரி
உம் ஆமா ஏன்னாயிப்ப வந்துட்டு இப்போ எ நம்ம இந்த வெய்யில்லதா பாதி ப்ர ச்சனை வருது
போன வாரலாம் கண்ணு மேலல்லாம் கட்டி வந்துருச்சு ஆஹ் ரொம்ப சூடேருறிடுச்சு போல பாடி நாங்க வெளியிலாம் போய்ட்டு போய்ட்டு வந்துருந்தோமா கொஞ்சோ வே ஊ வே ஊருக்கெல்லா போற வேலயிருந்துச்சுன் சொல்லிட்டு அதனால அதுக்கல்லாம் போய்ட்டு வந்தனால தோ ரொம்ப ரொம்ப சூடா இருந்துச்சு அதனால நம்ம வர வழியும் கார்ல வந்தாலு என்னதா கா ர்ல வந்தாலும் ஏ சி போட்டு ஆஹ் அந்த சூடு வந்து நமக்கு இருக்கதான அய்யோ அதனால கட்டிலா வந்துருச்சு கண்ணுல அப் அம்மா
ஆமா
வந்தது அதுவே நா எதுமே பண்ணல அதுவே போயிருச்சு அதுக்கப்பறோ அதுக்கேத்த மாத்ரி கொஞ்சோ ஆ சாப்படுறதெல்லா கொஞ்ச வந்து அ ஹீட்டான ஐட்டம்ஸ்யெல்லா எதுவும் இல்லாம அந்த மாத்ரி சாப்ட்டோனே அதுவே போய்ருச்சு
அதா நீங்க வந்துட்டு இந்த நல்லெண்ண இருக்குல்ல அது வந்துட்டு ஆ அது வாரத்துக்கு ஒரு மூணு நா மூணு நாளைக்கி ஒரு வாட்டி நீங்க தேச்சு முழுவுங்க அது வந்து அதுவு குளிர்ச்சி
சேரி சேரி சேரி சேரி
இல்ல வந்துட்டு ம் ஒடம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூடா இருக்காமாரி இருக்கு அப்டின்னா இந்த வெள வெளக்கெண்ணய வந்துட்டு கால்ல வச்சிட்டு படுக்றது அந்த மாரி பண்ணா அதுவு நல்லது
ஓ ஓ செரி செரி
ஆ அ இப்ப இந்த இது கொஞ்சோ வந்துட்டு வெயில் டைமா இருக்கதுனால நமக்கு வந்துட்டு நம்ம ஒடம்ப வந்து எப்பமே நம்ம குளிர்ச்சியா வச்சுக்கணு
ஆ அதுதா
நம் இந்த இந்த குளிர்ச்சியால தண்ணி குடிக்கிறோம் பாருங்க அது கூட நம்ம அது குடிக்க கூடாது அது வந்து அந்த நேரத்துக்கு ஆ ஆமா அந்த நேரத்துக்கு குளிர்ச்சி தருமே தவிர அது நம்ம ஒடம்புக்கு வந்து நல்லது இல்ல
ம் ம் ம் கரெட்டுதா
ம் அதுக்கு பதுலா வந்துட்டு இந்த மண்பானையில வந்துட்டு தண்ணிய ஊத்தி வைப்பாங்க அந்த தண்ணி வந்துட்டு அதே அதே மாரி அது குளிர்ச்சியாதா இருக்கு தண்ணி ஆனா அந்த தண்ணி வந்து அவ்வளவு நல்லது ஒடம்புக்கு ஆ மண் அந்த மண்பானையில வந்து
ஆ மண்பானையில கூட நாங்க ஆ சில நேரங்கள்ல
ஆமா சின்ன சின்ன மண்பானைல வந்து சின்ன சின்ன துகள்லா இருக்கு அது மூலியமா வந்துட் டு அந்த சூடுல்லா வந்துட்டு வெள்ள வெள்ளப்பா நீரா ஃப்ரீயா வெள்ள பேயிடும் பேய்ட்டு அந்த தண்ணி முழுசாவே குளிர்ச்சி ஆயிரு
ம் ம் ம் செரி
அது நம்ப அது வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சியான தண்ணீயாவு இருக்கு அது நமக்கு நல்லது நம்ப இந்த கு குழந்தைகளு க்குல்லா குழந்தைங்கல்லா தண்ணீ கேக்குறாங்க குளிர்ச்சியா உள்ள தண்ணீ கேக்றப்போ நம்ப அந்த தண்ணீ குடுக்கலா
செரி செரி
ம் அந்த தண்ணீல கூட நம்ப வந்துட்டு மோரு அது மாரி அது கூட கலந்து குடிக்கலா
செரி செரி
நம்ம இந்த குளிர்பானம்லாம் கடையில வாங்கி குடிக்றதுக்கு அந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ப இதுல இது மாரி செஞ்சு குடிக்கலாம்
எஸ் நாங்க இந்த எனக்கு வந்து இந்த இந்த வெயில் காலத்துலன்னு நமக்கு கெடைக்கக்கூடிய அந்த பழங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான பழங்கள் இப்ப வந்து அது என்னதான் நமக்கு வந்து சூட்ட அது மாம்பழம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அத அப்டியே நம்ம சாப்டோம்னா சூட்ட தான் கழிப்பி விடும் கழப்பும் ஆனாலுமே அது என்னவோ அந்த நேரங்கள்ல தான அது கெடைக்கும் அத சாப்பறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க எங்க வீட்டு கிட்ட வந்து இங்க ஒங்க பாத்தீங்கன்னா ஓ மரம் அதாவது தோ ப்பு மாரி இருக் கும் அ இவுங்க ஃபர்ஸ்ட் இருந்த எடம் அங்க வந்து இந்த இதெல்லாம் கெடைக்கும் நுங்குல்லாம் கெடைக் ஆனா நம்ம வந்து நம்மதான் நம்மளே ஏறிதான் பெய் பறிக்கிற மாரி இருக்கும் ஆஹ் யாரும் ஆளுங்களா இருக்க மாட்டாங்க நம்மளே ஏறி பெய் தான் பறிக்கிற மாரி இருக்கும் அதுவும் சில நேரங்கள்ல நா நாங்க இந்த வாட்டி பெய் பாக்கும்போது எல்லாத்தையும் பறிச்சுட்டு பெய்டாங்க நம்ம மு எல்லாருமே எல்லாரும் அங்க இருப் பாங்களா அந்த ஊர் ஆளு ங்கல்லாம் பறிச்சுட்டு போயிறாங்க நாங்க கொஞ்சம் இங்க தள்ளி இருக் இருக்கறனால போயி அத பாக்கறதுக்குள்ள அது இதுவாயிருது ஏனா ஞாயித்துக்கெழமையில தான் நாங்க போய் பாக்க முடியும் லீவ் இருக்கும் போதான் போய் பாக்க முடியும் மத்த நாட்கள்ல வந்து எல்லா இருக்கிறவங்க இருக்கறவங்கல்ல அப்போ அவுங்க வந்து பறிச்சுட்டு போயிறாங்க போல பறிச்சுட்டு அந்த அந்த நுங்கோட பாதி அங்கேயே போட்டு வர போயிருந்தாங்க அப்றோ சேரி நம்ம நம்மதா முன்னாடி போய் பாக்கனு அதே மாதிரி மாங்காவு கடை மாங்காவு இருக்கு ஆஹ் செந்தூரா மரோ அப்ற பங்கனமள்ளி மரோ அதெல்லாமே அங்க அங்க இருக்கோ நாங்க ஒரு வாட்டி போயி பரிட் இருந்தோ அ அதுவு என்னன்னா கொம்பு வந்து இருந்தா தா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஆஹ் ஆட்டிட்டு கீழ விழுகாம பறிச்சா மட்டுந்தா பழுக்கு இல்லனா பழுக்காது அதனால அது வேற கஷ் இருந்துச்சு எங்களுக்கு ஆனா ஏதோ ரெண்டு இந்த வாட்டி அவ்வளவா மாம்பழமே நாங்க சாப் போடவேல்ல சரி அதா இன்னைக்கு கொஞ்ச வாங்கிட்டு வாங்க சாப்பலா அப்படின்னு சொல்லிட்ருந்தே நம்ம வீட் டுல இருக்கு போது சாப்டோனா நமக்கு ஏதாவ் எதுனாலு நம்ம வீட்லியே இருந்து நம்ம ப்ரச் இல்ல வெளியே போகுபோது அந்த மாம்பழம்ல்லா சாப்ட்டோனா நமக்கு சில நேரங்கல்ல வந்து நமக்கு வயித்துக்கு வந்து ஏதாது அ இது ஆகு இல்லையா
ஆமா ஆமா கண்டிப்பா உம்
உங்களுக்கு என்ன பழம் புடிக்கு வெயில் காலத்துல
வெய்யில் காலத் எனக்கு வந்து வெள்ளேரி பிஞ்சு வந்து ரொம்ப புடிக்கு
சரி சரி
அஹ் அது வெள்ளர் பிஞ்சி வந்துட்டு அந்த ம் அது இப்ப வெய்யில் காலத்துல வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்துட்டு நறைய இந்த தண்ணி சத்து எல்லா வெள்ளரி பிஞ்சு இந்த தர்பூசணி அதெல்லா
ஆஹ் ஆமா
அதெல்லா வந்துட்டு அவ்ளோது நல்லது அதே மாரி எனக்கு நா வந்து து இந்த தின் பண்ணறோன்னு சாப்றது அதுதா அந்த வெளியே பச்சு சாப்புறது அப்றோ அந்த அ தர்பூசணி நெல்லிக்கா இந்த மாரி பொருள்லா இந்த கடையில விக்கிற அந்த அந்த அதெல்லா சாப்பிட மாட்டே
செரி செரி செரி
நல்லாவு இருக்கு நம்ம வந்துட்டு அது அறிஞ்சு அதுல சும்மா அந்தல கொஞ்சமா உப்பு மொளகாத்தூள் மட்டு போட்டு குழந்தைகள்
நான் வந்து இந்த வெள்ளரி பிஞ்சுலாம் வந்து நம்ம பஸ்ல போவோம்ல ஊருக்கு போவோம்ல அப்ப விப்பாங்கல்ல அப்ப வாங்கி சாப்டுருக்கே இந்த சும்மா இருக்கும் போது நமக்கு அது அவளவா புடிக்காது ஆனா நம்ம மா அங்க எங்கேயாவுது வெளிய போகும் போது இந்த மாங்காவாகட்டும் இல்ல இந்த மாதிரியான அ இதெல்லாம்
ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா மாம்பழோ வந்துட்டு அது சூடுதா ஆனா வந்துட்டு அது நம்ம நம்ம ஒடம்புக்கு அது நல்லது ப்ப இப்ப வெயில் நேரத்தில்ல தா அது ஆஹ் அதுல வந்துட்டு அது அது சூடுதா ஆனா ரொம்பலாம் இல்ல நம்ம ஒடம்புல வந்துட்டு ஒரு ஒரு சூடு இருக்கும் அந்த மாம்பழோ வந்திட்டு அத வந் து சமமான அளவுல வச்சுக்கூ ஆனா மாம்பழோல்லா எல்லா ஸ் ஸுடுண்ட்டு அது யாரூ சாப்டாம இருக்காங்கப் கோயில் ஆன அது கெடைக்றதே இப்பதானே கெடைக் இது
ஆமாமா
நம்ம எல்லா பழத்தைமே வந்து நம்ம சமமா எடுத்துக்கணு
அதுதா அதுதா
ஆ ஒரு நாளைக்கு ஒரு பழமாச்சு சாப் போட்ணு அந்த மாரி
அதுதா எனா இப்ப இருக்குற வெயிலுக்கு எத பயமா இருக்கு சில நேரங்கள்ல வந்து ஒ அந்த பழோலா வ ந்து நல்ல பழ கெடையாது பழுக் நமக்கு வந்து அந்த இந்த பழ கல்லு வச்சு பழக்கற பழந்தா கெடைக்கிது நமக்கு சரிய ஆ நேரடியா நமக்கு பழம் கெடச்சிதுன்னா பிரச்சன இல்ல இது இப்டி கெடைக்கறனால நமக்கு என்னன்னா அது வந்து சில நேரங்கள்ல வயிறு ஒவ்வாமை அது மார்லா வந்திருது இல்லன்னா நமக்கு அந்த மாதிரியிலா வ எந்த ஒருப் பராப்ளம்மலா அதுக் காக தா பயமா இருக்கு சாப்றதுக்கூ இல்லியா
உம் ஆமா ஆமா நீங்க இப்ப எங்காது வெள்ள போறீங்க அப்டினா கொஞ்ச பாட் ஆ அந் அந்த தண்ணி எடுத்திட்டு போவோல அது வந்து கொஞ்சோ சுடு தண்ணியா எடுத்திட்டு போங்க அது கொஞ்சோ நல்லது உங்களுக்கு வந்து உம்
நமக்கு ஏதாது சாப்ட்டாலூ அது வந்து ஜீரணமாகவூ செய்யூ இல்லியா
ஆமா ஆமா ரொம்ப நன்றி சகோதரி உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உம்